ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குங்க இன்னைகி டாப்பிக் வந்து ஐ டி நான் ஐ டி
ஆ ஓகே
ஆ உங்குளுக்கு என்னென்ன தெரியுமா எயிட்டி நான் ஐட்டி பத்தி
எனக்கு எதுவுந் தெரியாதுங்க்க
ஆ இங்க
கம்ப்யூட்டர் பத்தி ஒன்னு கம்ப்யூட்டர் இல்ல அப்டின்றது ஒன்னு அதுதாந் தெரியு எனுக்கு
ஆ இதுகு க ரெண்டு கம்ப்யூட்டர்தா ஐ டி கம்ப்யூட்டர்தா நான் ஐ டி கூட கம்ப்யூட்டர்தா இது ஐ டி ஆனது டெக்னிக்கல் ஃபீல்டுனா
இங்கா
நான் ஐ டி ஆனது கால் சென்ட்டர் டைப்பிருக்கு இப்போ நா ரிப் இப்போ அல்லோரு நான் ஐ டிலிந்து ஐ டிக் ஷிஃப்ட் ஆவலானு டேட்டா அனிலிஸ்ட்டு கோர்ஸு இதெல்றாப் பண்றாங்க டிஜிடெல் மார்க்கெட்டிங்கு டிஜிடெல் மார்கெட்டிங் கூட நான் ஐ டி கியதா வரு அக் ஐ டிக்கி சாஃப்ட்வேர்ஸ் பைத்தான் எஸ்க்கு அது டன் கோர்ஸ் வரு
ஆ
ஜாவா ஸ்கிரிப்டடு இதெல்லா ஐ டிக்கிய வரு நான் ஐ டிக்கி வந்து கால் சென்ட்டர்ஸு யு எஸ் நைட் ஷிஃப்ட்ஸு
சேர் செரி
ம் லைக் இந் இந்த டைப்பு ஃபீல்டு வரு ஆனா இப்போ பிரசன்ட்டு நம்போ இன்டியால ஜாபு ரொம்ப பேருக்கு இல்லங்க அல்லாரு கொஞ்சோ பூரா இருக்காங்க நீங்க என்னென ஜாப் பண்ணிர்க்கீங்க
ஆமாங்க நா வந்து நான் ஐ டி பண்ணிருக்க
ஆ என்ன பண்ணிர்க்கிங்க நான் ஐ டில
நா இந்த மாரி கால் சென்ட்டர்து பி பி ஓ அ மார்க் கெட்டிங் பண்ணிருக்கே ம் அ அந்த மாரி பண்ணிருக்கேங்க நா
ஆ உங்க பையன்க்கு என்னென்ன சஜஷன் பண்றீங்க ஐ டி பண் சொல்றீங்கா நான் ஐ டி பண் சொல்றீங்கா
அவுங்க லைஃப் அவுங்க இஷ்டோங்க த ஐ டி பண்ணா நல்ல லைஃபு நா இப்போதாம் சர்ச் பண்ணினுருக்றே ஐ டி அப்டியென்னா சாஃப்ட்வேர் டெவலப்பரு வெப் டெவலப்பரு டேட்டா அனலிஸ்ட்டு நெட்வொர்க் இன்ஜினீரு டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு இது எல்லாமே ஐ டி கிழ வருது
ஐ டி கிழ வருது ஆனா சான்சஸ் இல்லே இல்லங்க பையம் கஷ்டம்பட்டாலு சான்ஸ் இருக்குனு இல்லங்க
சொல்றது கேளுங்க நான் ஐ டி கீழ என்னென்ன வருதுன்னா பி பி ஓ ஹச் ஆர் ரெகரேட்டர் அக்கௌண்டெண்ட் அக்கௌண்டெண்ட் கூட பெட்டர் தான சோஸ்சு அடமாஸ் சேல்ஸ் எக்ஸிகயூட்டிவ் கஷ்டோ தா டீச்சரு கஷ்டோ தா‌ ஒரு பேங்க் எம் ப்பிலாயி இது ஓகே
ம்
அண்ட் சேல்ஸ் எக்ஸிகிட்டியூவ் மார்க்கெட்டிங் எக்ஸிகிட்டியூவ் ரெண்டுமே இது தா ஒரே இ ஃபீல்டு தா எல்லாரு ஐ டில தா இருக்கதா ஆசப்படுறாங்க ஏன்னா அதுல தா சேல்ரி இன்கிரிமெண்ட் டு ஆ லைஃப் டெவலப்மெண்ட்டு எல்லாமே அதுல இருக்கு அப்டி இந்த க்ரோத் இருக்கு அப்டின்னு அததா நம்பறாங்க
ம்
முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு ஐ டியில இருக்கறதுக்கு தா விரும்பறாங்க அது இல்லாம பர்சனல்ஸா இப்ப தனியா வர எக்ஸாமஸ்ஸு எழுதிட்டா பெட்டர்
ஆ அதுக்கு தா அப்ளே பண்ணுங்க பையனுக்கு
அப்ளை பண்ணனுங்க ஆனா அந்த சைட்டு எங்களுக்கு கரெக்டா காட்ட மாட்டன்து
ஆ கேளுங்க தெரிஞ்சவுங்கள கேளுங்க பண்ணுங்க பைய எவ்ளோ தூரோ இருந்தாலு போறாங்க பைய
ஆ பையன் போறாங்க ஆனா அதுல வேல கெடை க்கனுல எக்ஸாம் கரெக்டா ஒழுங்கா எழுதணு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணு
படிக்காத படிக்காத கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க பைய டேலண்டடுங்க இ எ பி ஏ இருக் கம்ப்ளீட் பண்ண பைய இது க
தெரியணுங்க
அதா தெரியுங்க நல்ல பர்சன்டேஜ் எத்திருக்கா சொன்னீங்களே என்பத்தஞ்சு பர்சன்ட்டு எடுத்திருக்கா
ம்
கம்மி பர்சென்டா அது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டே குவாலிஃபைடுங்ளா அந்த எக்ஸாமு ஆ வெளிய எனக்கு சொன்ன வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்தாவே ஓகே அந்த பையனுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்குங்க
எப்பங்க லாஸ்ட்டு டேட்டு எப்பங்க அந்த எக்ஸாம்க்கு
நைன்டீன் சொன்னாங்க ஆகஸ்ட்டு எயித்தாங்க அந்த எக்ஸாமு
ஓகே
கிரீன் மார்க் பண்ணி உங்களுக்கு அம்ச்சுருக்க அத பாத்து அப்ளை பண்ணுங்க ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க அ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்க டுவல் லேக்ஸுங்க
ஆமாங்க அதுக்கப்புறமா ஃபோர் இயர்ஸ்க் அப்புறமா என்ன பண்ணணு
ஃபோர் இயர்ஸ்கு அப்புறமா அவ அந்த டுவல் லேக்ஸ் வச்சு பிஸ்னஸ் வச்சக்கிளா அதுல என்ன இருக்குங்க
பிஸ்னஸ்ல நல்ல இதுதாங்க அறிவு இருக்கணு அது இருக்கணுங்க நறைய பேர் ஏமாத்திட்டு போயிறாங்க
ஏமாறு ஆ ஏமாத்துறாங்க ஏமாத்துறது ஒன்னு இல்லங்க ஏமாத்துறவங்க நறைய பேரு இருக் காங்க நல்லவுங்களுக்குனா
ஆமாங்க அதுக்கு தா சொல்ற எ பைய கொஞ்சோ வெகுலி ஆ அதனால கொஞ்சோ ப பயமா இருக்குங்க
எந்த பயு இல்லங்க ஒன்னி வெகுலி இல்ல ஒருவாட்டி யாரு என்னா ஃபோக்கஸ் பண்ணிக் கெரியர் பத்தி கொஞ்சோ யாருன்னா ஹெல்ப் பண்ணா எப்ப எப்டியோ போலாங்க ஹெல்பே இல்லாத யார் எந்த ஹெல்பு இல்லாத எப்டி போ முடியு சொல்லுங்க கெரியர்ல இன்னேக்கு
சேரி வேற ஏதாவது இன்னும் ஐ டீ பத்தி ஏதாவது சொல்றிங்களா
ஐ டீ பத்தி ஐ டீ பத்தி நிறைய இருக்குங்க ஐ டீ என்ன சொல்லறது உங்களுக்கு ஐ டீய தண்ணா கோர்ஸ் பத்தி தா சொல்லணு
ம்
கோர்ஸ் பத்தி இல்லாத நா இப்போ ரிலேட்டடா லைஃப் பத்தி தா சொல்றேங்க ஐ டீ எடுத்த எப்டி இருக்கும் ஐ டீ எப்டி இருக்குனு
சேரி ஐ டீ எடுத்தா எப்டி இருக்கு நான் ஐ டீ எடுத்தா எப்டி இருக்கு
ஐ டீ எடுத்தா நல்லா இருக்கு ஃபீல்டு குரோத்து இதெல்லா இருக்கு நான் ஐ டீ எடுத்த டெம்ப்ரரியா பண்ணிட்டு கவர்ன்மெண்ட் எக்ஸா எழுதிட்டு இப்படி இருக்கணும்ங்க நா ஐ டி எடுத்தா பையன் ஐ டீல செட்டில் ஆகனா எக்ஸாம்ஸ் எழுதுற வேலை இருக்காது ஐ டீலா அத நான் ஐ டி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலு கேடைக்கலனா அது இப்ப பேட்டோர்ஸ் தான் நெறய ஆயிட்டு இருக்கு பேக்டோரு ரெஃபரல்ஸ்ஸு இதுதா நடந்துட்டு இருக்கு இங்க ரொம்ப டஃப் தா
அதுதா உண்மைதா எல்லாமே உண்மைதான்ங்க என் பையன் அடிக்கடி க அக்ரிமெண்ட் போட சொல்றாங்க சர்ட்டிபிகேட்ஸ் கேட்கறாங்கன்றா
ம் அது நா ஐடிக்கே ஐ டி கூட இல்லே அங்க நான் ஐ டிக்கு அந்த நா ஐ டி எங்க இருந்தாலு பண்லா இதெல்லா கூட அவசரம் இல்ல ஒரு டென்த் கிளாஸ் ஸ்டூடெட் பண்ணலா எங்க் ஃப்ரெண்ட்ஸ நெறய பேரு டென்து இன்டர் தான்ங்க அங்க பாஸு டென்த் கொஞ்சோ பேர் டென்த்து தா அவங்க தா நல்லா இருக்காங்க இப்ப எம் பி ஏக்கு படிச்சவங்க கால் சென்டர்ல ஒர்க் பண்ண இப்ப ப டென்த் உக்கார்ந்தவங்க பக்கத்துல எம் பி ஏ கால் சென்டர் ரெண்டு பேரு ஒண்ணு தானே அவன் எம் பி ஏ படிச்சு அவனுக்கு என்ன யூஸ் இருக்கு அதா பையன் திங்க் பண்றான் என்னமோ
என்னவோங்க
ம் என்னவோங்க
நாவும் நானு தேடிட்டு தாங்க இருக் பெங்களூரில எம்பிஏ முடிச்சு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு எங்கே இருக்கு வேலை அப்டின்னு ம்
அது நம்ம கைல இல்லங்க
ம்
அது நம்ம கையிலே இல்ல இப்போ இப்போ ஒரே ஒரு ஃபீல்யா யாருக்கண்ணாலு இருக்கு ஒரு டென்த் கிளாஸ் ஒரு இன்டரு அவன் பக்கத்துல ஒரு எம் பி உக்காந்து மூணு பேரு ஒரே ஒர்க் பண்ணும்னா யா யார் வருணு யாருக்கு பிடிக்கு
காம் பிளாக் ராக்ல ஜாப்ஸ் இருக்கு ஏர் பஸ்ல ஜாப்ஸ் இருக்கு நார்த் ன் ட்ரஸ்ட் டாட் கோம் இந்த ஃபோர் அப்ளிகேஷன்ஸ்லயையு போட்டு பாருங்க ஜாப்ஸ் டாட் ஐகியூ வயா டாட் காம்
இருக்குங்க நா இப்போ அத சொல்லல நீங்க இப்ப அப்ளை பண்றீங்க நீங்க அப்ளை பண்ணது
நா சொல்றது கொஞ்சோ கேளுங்க இதுல வந்து அப்னா கூட போட்டுருக்காங்க ம் அப்னா டேட்டா அன் லிஸ்டெட் ஃப்ரெஷர்ஸ் ஜாப்ஸ் இன் பேங்ளூர் டுவென்ட்டி செவன் ப்ளஸ் வேக்கன்ஸிஸ் இன் ஜூன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்
நா சொல்லதே கேட்க மாட்டேன்றீங்க நா சொன்ன அவன்க்கு கேளுங்க ஃபஸ்ட்டு நா சொல்றது இப்போ ஜாப்கு அப்ளே பண்றீங்கன்னா நானே நறைய ஜாப்க்கு அப்ளே பண்றே அப்போ நீங்க அப்ளே பண்ணது அவுங்க கிட் கிட்டி கூட போவாது நா சொல்றே கிட்டி கூட போவாது ஜஸ்ட்டு போவோ அது யாரோ ஒருத்தர் எத்துக்குறாங்கோ இப்டி கூப்புட்றாங்கோ இன்டர்வியூ நடக்கு காசு கேப்பாங்கோ இதா நடந்துட்டுருக்கு நாக்ரி லிங்க்டின் இதெல்லா மெயின் மெயின் ஜாப் ஜாப்சேர்ச்சிங் ப்ரொபைல்ஸ் இதுல எப்டி இருக்கு தெரியுமா ஜாப் அப்ளை பண்றோ அது யார்கிட்ட போவோ அவங்க யாருக்கோ வித்துக்குறாங்ளோ அது டேரெக்ட் ஒரு ஃப்ராட் கம்பெனிக்கு போகு அந்த ஃப்ராட் கம்பனி கூப்ட்டு இன்டர்வியூ எடுக்குறாங்க இப்போ பிஃப்டீன் ஹண்ரட் கட்டுங்கோ டெக்னிக்குபே பண்ணுங்கோ டேரெக்ட் டுங் அ இன்ஃபோசிஸ் விப்ரோ இப்டி உக்கார வக்கிரோ நீ இப்டிதா பேசிங்னா பேசுவாங்க இப்போ டஃபா ஆயிருக்கு சுச்சுவேஷன் ம் அது சுச்சுவேஷனு இப்பெல்லா என்ன நடக்குதுன்னா ரெஃபரென்ஸு இதுதா நடந்துட்ருக்கு ரெஃபரன்ஸு பேக்டோரு இதுதா மார்க்கெட்
சைரி ஆர் சி எக்ஸ் அப்டின்னா என்னது
ம்
ஆர் சி எக்ஸ்
ஆர் சி எக்ஸ் ஸண்ணா நெறைய இருக்குங்க ஆர் சி எக்ஸண்ணா
அதா என்னது ஆர் சி எக்ஸூ னா
ஆர் சி எக்ஸ்ஸூ னா நறைய இருக்குங்க ரா
இப்போ உங்ளுக்கு தெரியுமா ஆர் சி எக்ஸூ ண்ணா
நா ஆர் சி என் ன்னா நறைய தெரிஞ்சிருக்கு நா என்ன சொல்றது ஆர் சி என்ன்னா
ஆர் சி எக்ஸ்ஸூ
தெரியாதுங்க நீங்க சொல்லுங்க அதுக்கு ஃபுல் ஃபார்ம்
இல்ல இல்ல நா இங்க சேர்ச் பண்ணிட்ருக்கே அதுக்கு தேடி நா அதுக்தா சொல்றே ஏ ஐ ல ஆர் சி எக்ஸ் அப்டின்னா
ம் ஏ ஜ ல ஆர்சி எக்ஸ் அதெல்லா இல்லங்க ஒன் ஹாட் என் கோடர் இப்டி கொஞ்சோ கொஞ்சோ கோடிங்ஸ்தா இருக்குங்க அது பைருங்கோ
சேரி சேரி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்லா கேக்குதா ஆ ஆ இப்போதா கேக்குது
ஆ இப்ப என்ன பண்ணிருக்கீங்க ஒரு பையன ஒரு படுப்பு படுப்பு ஜாப்பு ஜாப்புன்னு நச வைக்காத கொஞ்சோ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கு இப்போ என்ன பண்ணாலுசூசைட்தா பண்ணிக்கிறாங்க யார் பாத்தாலு லைஃப்ல
அதுக்குன்னு அந்த முடிவு எடுப்பாங்ளா என்னா
ஏ எடுக்க மாட்டாங்க பாதி பேர் பாருங்க கொஞ்சோ பேர் மென்டல் புட்ச்சு புட்டு ரோட எல்லா பார்க்கல்லா ஓடிட் ட்ருக்காங்க உங்ளுக்கு தெரிய மாட்டேது இந்த ரியல் லைஃப் வந்து பாருங்க பெங்ளூர்ல ஹைதராபாத்ல பாருங்க பெங்ளூர்ல பாருங்க ஒரு பொண்ணுங்க போய்ட்ருந்த ரோட் நானா ரோட்ல ஒரு பிஸ்னஸ் வெச்சுக் சொல்றேங்க ரோட்ல சப்பாத்தி சொல்றே ரோட்ல ஜூஸ் போட்டு குடுக்க சொல்றேங்க
ம்
இன்டர்பென்யூராவா இன்டர்பென்யூரா இருக்க சொல்றங்
ஆ ஆ
உம் ஜாப் ஜாப் ஜாப் அவன் எப்ப தூக்கிறானோ தெரியாது பயந்துக்குன் பயந்துகுன் ஐய்ஐய்யய்யோ சார் சார் சாரு இதுக்கான ஒரு இன்டர்பினியூரா லைஃப்ஸ் லீட் பண்ண சொல்றங்க நீங்க ஒரு என்
ரொம்ப நன்றிங்க உங்ளோட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மறுபடியு நம்ப கலந்து பேசுவோ
ஓகேங்க ஒரு என்டர்பன்யூரா பீல் பண்ணுவீங்க
சரிங்க நம்ம மறுபடியு மீண்டும் கலந்து பேசலா நன்றி வணக்
ஆ சரிங்க
ஆ நன்றி பாய் பாய் பாய்